ஹாய்டா
ஹாய்க்கா
பண்றே
நா சும்மாதாக்க வீட்ல நீங்க
நானு சும்மாதான்டா சாப்ட்டாச்சா
ஆஹ் சாப்ட்டாச்சுக்கா நீங்க எப்டி இருக்
ட்டாச்சுடா என்ன ஸ்பெஷல் வீட்ல
எதுவு இல்லக்கா எப்பவு போலதா சாம்பார் ரசம்
ஓகே ஓகே கேடா அப்பறோம் லைஃப்லா எப்டி போகுதுடி எப்புடி போச்சு
அது என்னெக்கா சும்மாதா இன்னிக் வீட்லதா இருந்தே நாளைக் வேற எக்ஸாமு
ஓ ஓ
நைட்டு தா போய் ஸ்டாட் பண்ணு
அப்படியா செரி செரி டா பஸ்ட் டே படிச்சு வச்சிருந்தா இப்ப யூஸ் ஆயிருந்திருக்குல
அ-அது ஃபுல்லா ஒன் மார்க் தாக்கா அதா தெர்ல என்ன பண்றதுன்
அப்டியா செரி செரிடா இப்பதா சேட் ஜிபிடி லா இருக்குல அது கிட்ட கேட்டு எதாவ்து படிங்க
அதுலதாக்கா போட்ணு சும்மா இது ஒன்மார்க் ஜென்ரல் அவேர்னஸ் அந்த மாரி தானா
ஓ ஹோ
டில தா போட்டு பாக்கணு நைட்டு
ஆமா என்ன டாபிக்ஸ் இருக்கோ அத சாட் ஜி பி டி ல இப்பதா நெறய இந்த மாரி ஏ ஐ ஆப்ஸ்ல்லா வந்துருச்சுல
அதுதா மெட்டால இதுல ஃபுல்லா மாத்தி மாத்தி போட வேண்டித்தா
ஆமா ஆமா எதா ஒரு ஒரு டாபிக் அப்டி போட்டு நீங்க சும்மா ஜென்ரலா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சாலே போது தானே அதுக்கெல்லா
அதுதா இது ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஆமா
ஓ ஹோ ஹண்ட்ரட் மார்க்ஸ்னா ஹண்ட்ரட் ஒன் மார்க்ஸ் இருக்குமாடா
ஹா ஹண்ட்ரட் ஒன் மார்க்ஸு இது ஒ- ஒரு கொஸ்டின்க் ஹாஃப் மார்க்குன் சொல்லிட்டு ஃபிஃப்டி மார்க் வெப்பாங்க
ஓ ஃபிப்டி மார்க்குக்கு ஹண்ட்ரடு ஒன் மார்க்ஸ் கொஷ்டீனு
அ ஆமாக்கா
ஓகே ஓகேடா அப்போ நீங்க எழுதுற மாரியா இல்ல அந்த ஷீட்ல ஃபில் பண்ற மாரியா
இது ஓ எம் ஆர் ஷீட்ல தா
ஓ எம் ஆர் ஷீட்டா ஓ ஓகே ஓகேடா போனா கொஞ்சோ கஷ்டமாதா இருக்குனு நெனைக்கிறே
ஆமா அதுவு எக்கனாமிக்சு ஹிஸ்ட்ரி அந்த மாரிதா கேப்
ஓ ஃபுல்லா டாப்பிக்குமே இருக்கா ஆ
ஆமா இது எக்கனாமிக்சு ஹிஸ்ட்ரி அப்புறோ இது ஸ்போர்ட்ஸுன் ன்டு எல்லா மாரியுமே இருக்கு
ஓ ஓகே ஓ கே ஓகே டா ஆமா இது எல்லாமே ஜென்ரலா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கறதால இதுவரைக் வச்சுட்டாங்க போல
அதனால தா இப்போ அது வெச்சுமே எங்கே படிக்கிறதுக் இனி தா போய் ஸ்டாட் பண்ணவேப்
ஆமா நமக்கு அது ஒரு அசால்ட் வந் ந்துரும்ல ஒன்மார்க் அதான பாத்துக்கலாம் போ எப்படியோ பாஸ் வோங்கற ஒரு நம்பிக்கதான்
ஆமா ஆனா அதுவே இப்ப நம்ம பாசாய்ருவோம்னு விட்டு விட்டுதான் இப்ப கடைசில இப்படி வந்திருக்கு
ஆமாடா அது என்னமோ அது எல்லாரோட நேச்சருமே அப்படிதான் போல எப்பவுமே எக்ஸாமுக்கு முந்துநாள் உக்காந்து படிச்சாதான் நமக்கு அது புரியும் போல
அது ஃபர்ஸ்ட் இயர்ல கூட பரவால்லக்கா இது செகண்ட் இயர்லாம் வந்துட்டு செம்மா அசால்ட்டு
செகன்ட் இயர் ஆ ஆ ஓகே ஓகேடா
ஆ அதனாலதான் ஃபர்ஸ்ட் இது எக்ஸாம் எழுதி எழுதி அசால்ட ஆயிருச்சு
ஆ ஃபஸ்ட் இயர் போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயமா இருக்கும் உக்காந்து எல்லாம் படிச்சு எழுதிருவோம் அதுக்கப்புறம் அந்த கொஷ்டின் பேப்பர் பேட்டர்ன் எல்லாம் தெரிஞ்சுருமா ஓகே போய் எழுதிக்கலாம் அப்படிங்கற ஒரு இது வந்துரும்
அதேதான் அந்த மாரி இத ஃபர்ஸ்ட் இயர்ல இல்ல ஃபஸ்ட் சிஏ ஏக்கே பயந்துட்டு இருந்தோம் எல்லாரும்
ஓகோ இன்ட்டர்னல் எக்ஸாமு
ஆ அதுதான் இன்டர்நெலுக்கே பயந்துட்டு அய்யய்யோ அது படிக்கணும் இது படிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா இது செகண்ட் இயர் வந்ததுலேருந்து செம்முக்கே யாரும் அசால்ட்டா காலையில வந்துதான் பாக்குறது சும்மாவே
ஓஹோ ஓகே ஓகேடே இப்பதான் எல்லாருமே சும்மா கதை எழுதுனாலே போதும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்ல தான இருக்காங்க
ஆமாக்கா யாரும் படிக்க கேட்டா இது படிக்கவே இல்லங்கறாங்க அப்புறம் பத்தா முப்பது பேஜுமே ஃபில் பண்ணிட்டு வந்துறாங்க
ஐய்யோ உண்மையாலுமே தான் படிச்சவங்கனால கூட இருபது பேஜு இருபத்தஞ்சு பேஜு தாண்டி எழுத முடியாது படிக்க மாட்டேன் படிக்கவே இல்லன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்கதான் முப்பது பேஜ் எழுதிருப்பாங்க
அதுதான் இது படிச்விங்க எப்படி இருந்தாலும் அதுல இருக்கிறது அப்படியே அந்த ரெண்டு பேஜ் ஒன்ற பேஜ் விட்டுருவாங்க இது தெரியாதவங்க புல்லா ரெண்டு சைடு நாலு சைடுன்டு எழுதிட்டு
ஐயோ ஆமாடா இப்ப எல்லா பாஸ் பசங்கல்லாம் காலையில வந்து சப்ஜெக்ட் என்னன்னு கேக்குறாங்க கேட்டா முப்பது பேஜ் எழுதிட்டேன் சொ
அதுதான் எப்டி எழுதுறாங்கன்னு தெர்ல ஒரு டாபிக் ஒரு வேர்டு கேடச்சா போதும் போல அத வச்சே எப்படி எழுதிரு
ஆமா ஆமாடா நமக்கு அந்த அ அந்த டைம்ல எதும் யோசிச்சு அந்த பதடத்துல எழுத முடிய மாட்டேங்குது ஆனா அவ சில பேர் பசங்க எல்லாருமே காலைல என்ன சப்ஜெட்ன்னு கேக்குறாங்க யோசிக்கிறாங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் மிஸ்மேட்ச் பண்ணி போட்டு ஏதோ ஒன்னு எழுதிறாங்க
அதுதான் நம்மளுக்கு அது வரமாட்டேது இப்ப எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தக்க அப்புறம் தான் தோணும் இதுக்கு இது எழுதிருக்கலாமே அந்த டையகிராம் வரைஞ்சிருக்கலாமேன்ட்டு தோணும்
ஆமா ஆமாடா இது மிச்ச தியரி பேப்பர்னா கூட பத்து ஒன் மார்க் தான் யாரது கிட்ட கேட்டு எழுதிக்கலாம் இது ஃபுல்லாவே ஒன் மார்க்கும் போது கேட்டு எழுதம் போதும் கன்ஃபியூஸ் ஆயிரும்ல
ஆமா அது ஒன் ஒரு இது மாத்தி ஃபில் பண்ணா கூட ஆன்சர் மொத்தமும் மாறிடும் ஓ எம் ஆ ஷீட்ல வேற
ஆமா ஆமா இது நார்மலா ஷீட்ல எழுதி கரெக்க்ஷன் பண்றதுனா ஓகே இது ஃபுல்லா ஓ எம் மாறுங்க போது ஃபுல்லா அந்த கம்ப்யூட்டர் தானே கரெக்ஷன் பண்ணும்
ஆமா அது கரெக்டா இது செரி இவங்க சைன் பண்ணா கூட செரி ரெண்டு மார்க்கு போட்டு விடலாம் அப்டின்னு பாப்பாங்க கம்ப்யூட்டர்னா அவ்வளோதான்
ஆமா ஆமாட சும்மா ஜென்ரலா என்ன டாபிக்ஸ் அந்த மாரி பாத்துட்டு போங்க அத படிச்சாலே பாஸ் ஆயிரலாம்னு நெனைக்கிறேன் இப்போ ஓ ஒரு கொஷின்க்கு ஹாப் மார்க் தான் என்ன
ஆ ஆமாக்கா அத நூறு கொஸ்டின் கேப்பாங்க
அப்போனா நம்ம ஒரு பிப்டியாச்சு கரெக்டா எழுதுனாதான் நமக்கு வரும் கரெக்டா
ஆமா பிப்டியாச்சி எழுதினாதான் பாஸ் ஆக முடியும்
பிப்டி கரெக்டா எழுதுனாதான் ட்வெண்ட்டி ஃபைவ் வருமா
ஆ அப்டிதான்க்கா
அந்த மாரி ஓஹோ ஆனா அது ஆஹ் சொல்லுடா
து ஒன் மார்க்தா கூட யாராச்சுட்டு கேட்டு எழுதிக்லா
சொல்றப்போ கன்பியூஸ் இருக்காது ஒன்னு வந்து டூ அப்டின்னு சொல்லி சொல்லிருவாங்க இது ஹண்ட்ரட் ஒன் மார்க்குங்க போது எப்டி சொல்றது டக்குன் சொல்லம் போது மேமு பாத்தர கூடாது பயமாவேதா இருக்கு
அதுவு இவிங்களுக்கு இது மேம்ங்களுக்குலா தெரியுமா ஜென்ரல் அவேர்னஸ் தா கேக்குறாங்க ஃபுல்லா ஒன் மார்க்குன்னு தெரியு அதனால பாத்துட்டே இருப்பாங்க மேம்முங்ளு
ஆமா ஆமா ஏனா மேம் வந்து கரெக்டா பாத்துட்டே இருப்பாங்க ஏனா கொஞ்ச இதானா கூட எல்லாருமே கேட்டு கேட்டு எழுதிருவாங்க அப்ற மேமுக்கு தானே பிரச்சனயாய்ரு எதாது இன்விஜிலேட்டர்ஸ் வந்து செக்கிங் வந்தாங்கனா
ஆஹ் ஆமாக்கா இது தியரி எக்ஸாம்னா கூட சேரி ஒரு அஞ்சு நிம்ஷ அவிங்க வெளில வேடிக்க பாத்துட்டு இருக்கும் போது கேட்டு எழுதிப்பாங்க
ஆமா ஆமா இது ஆனா ஒன்மார்க் கெழுதுறதுலா ரொம்ப கஷ்டந்தா டா இப்பதா இந்த மாரி சிலபஸ்லா கொண்டு வந்துருக்காங்க போல
ஆமா இப்ப ஃபுல்லாமே இந்த மாரி யோகா ஹியூமன் ரைட்ஸு அந்த மாரி இது ஜென்ரல் அவேர்னஸ் எதோ ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் இருந்துட்டேதா இருக்கு கா
ஓ அதா செமஸ்டர்லா இப்ப இன்க்ளூட் பண்ணிட்டாங்க
ஆஹ் ஆமா
ஏனா யாருக்குமே அத பத்தினா ஒரு அவேர்னஸ்லா இருக்க மாட்டேங்குதுல்ல யோகாலா சும்மா அப்டி விட்டர்றாங்க அதனாலே ஒரு பேப்பர் மாரி கொண்டு வன்ட்டாங்கன் நெனைக்கிறே
அது இதெல்லா பாத்தாதானே நம்மளுக்கே தெரியுது இப்புட்லா இருக்கா அப்டின்ட்டு
ஆமா ஆமா டா இப்ப நம்ம இந்த ஜென்ரல் அ அவ் அவேர்னஸ் எழுதுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தா எனக்கு தெரிஞ்சு ஆனா இப்ப எல்லாமே இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறக்கெல்லா இந்த மாரி கொஷின்ஸ் தானே கேக்குறாங்க
ஆமா இப்ப எங்களுக்கு இப்ப இன்டெர்னல் வைக் கும்போது நெறைய தெரியறதில் நான் சேரி அதனால இப்ப சேரி நம்ம செம்முக்காச்சு நல்லா படிச்சுட்டு போவோல்ல
ஆமா ஆமா ஏனா இதெல்லா தெரிஞ்சு கிட்டா இப்ப நெறையா காம்படீஷன் எக்ஸாம்ஸ்லா வெக்கம்போது இதெல்லா நமக்கு வந்து இப்ப யூஸ் ஆகலனாளு அந்த டைம்ல ஆமா இதெல்லா நம்ம படிச்சோல அப்டின் சொல்லி நமக்கு தோணு
ஆஹ் ஆமாக்கா ஆப்டிட்யூட் கொஸ்டின் கூட சில அந் அதுல வர்ற மாரிலா கேப்பாங்க ஒரு பத்து கொஸ்டின்னு
ஆமா ஆமா அப்போ உங்களுக்கு ஃபைனல் இயர்ல கூட யூஸ் ஆக்லா ஆப்ட்டிட்யூட் எல்லா ஏனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போமே ஆப்ட்டிட்யூடா தானே இருக்கு அப்ப இத இதெல்லா படிச்சதெல்லா உங்களுக்கு அப்ப யூஸ் ஆகு
பரவால்ல இந்த மாரி வெச்சா கூட ஓகேதா
ஆஹ் இதெல்லா இருக்கலா ஜென் ட்ரல் அவேர்ணஸ்லா அது ஒரு ஏனா அதுல ஃபிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி மேக்ஸு எல்லாமே இருக்கனால நம்ம இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதம் போது கூட இதெல்லா கொஞ்ச கொஞ்ச ரெஃபர் பண்ணிக்லா ஆமா இதெல்லா நம்ம படிச்சோல நமக்கு அப்ப ஞாபக வரு
ஆமா இது தமிழ் இங்லீஷ் கூட இருக்கு
அப்டியா தமிழ் இங்லீஷ் பூ இருக்கா இருக் இந்தா
நம்ம தமிழ்ல இது நம்ம இது டுவெல்த்துல அந்த மாரி படிச்சு இந்த புறனாநூறு இதுன்ன ஒன் மார்க் மாரி கேட்பாங்க ஃபுல்லா
ஓஹோ அந்த மாரிலா இருக்கு ஓகே ஓகேடா இதெல்லா புதுசா இருக்கு இப்பதா இந்த மார்லா கொண்டு வராங்க போல நெறையா
ஆமா கத சொல்றதெல்ல தமிழ்ல நம்மளுக்கு தெரியவே தெரியாது இவ்ங்க குடுத்துருக்கறதான இப்ப தெரியுது நல்லா இருக்கா அப்டின்ட்டு
ஆஹ் அதான நீங்க வந்து இன்டர்னல் மார்க்கோட கொஷின் பேப்பர்லா சேட் ஜி பி டி ல மெட்டாலலா போட்டு நீங்க படிச்சீங்கனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு
அப்டிதாக்கா பண்ணுவே போன இன்டர்நெல்ல சுத்த தமிழ்னா என்னனே தெரிஞ்சிச்சு ச்சி கூட பரவால்ல தமிழ்ல சுத் த்த
ஆமா ஆமா எல்லா வேல்ட் டுவரு தமிழ்னா ஃபுல்ல திருக்குறளு அதெல்லா ‌இருக்கு அதுக்கப்பற புறநானூறு அகநானூறு நெறையா இருக்குல்ல தமிழ்ல இலக்கணம் அதெல்லா கொஞ்ச நம்ம ஒரு கான்சென்ட்ரேட் எடுத்து படிச்சாதா நமக்கு அது தெரியு
ஆமா இது இங்கலீஷ் கூட சேரி நம்மளுக்கு தெரியு அதிகமா படிச்சிருக்கோ இது தமிழ் தா
ஆமா இங்லீஷ்னா கூட நம்ம ஸ் வாஸு அந்த கிராமர்ஸ் கொஞ்சந்தா இருக்கு தமிழுங்கம் போது அதுல நெறையா இருக்குல்ல தமிழ்ல அதனால கொஞ்ச கஷ்டந்தான்டா
ஆமாக்கா அதுதா பாக்கணு நல்லா இன்னக்கி நைட்டு ஒக்காந்து தமிழ் ஃபஸ்ட்டு பாத்துட்டு அதுக்கப்ற மத்தெல்லா பாக்கலான்ட்ருக்கே
ஆமா ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா மார்னிங் மார்னிங் ல இருந்து ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தீங்கன்னா நைட்டுங்கும் போது ரிவைஸ் பண்றதுக்கு கரெக்டா இருந்து இருக்கும்
அதுதான் காணோ ஒன் மார்க்கன்னு சொல்லிட்டா அசால்ட்டா
அந்த அசால்ட்டு தான் நம்மள இவ்வளவு தூரம் தள்ளிக்க கொண்டு வந்துரும்
உம் ஆனா ஒன் மார்க்கு செரி என்ன போய் படிக்கிறது அங்க போ ஏதோ ஒண்ணு இது பண்ணிட்டு
ஆனா ஒன் மார்க்குங்கும் போது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் ஒன் மார்க் தான பாத்துக்கலாம் ஒன்மா்கக்கு தானே பாத்துக்கலாங் ஆனா நாளைக்கு போய் ஒண்ணுமே தெரியா உட்காரரும் போது ஐய்யய்யோ படிச்சிருக்கலாமோனு தோணும்
ஆஹ் நாளைக்குதான் இருக்கேன் நாளைக்கு போனாதே தெரியும் இதுக்கு இத போய் படிக்காம வந்துட்டோமா அப்படின்னு
அதுதான் அதுதான் சேரிடா எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் அப்புறமா கால் பண்ணுட்டுமா
ஆஹ் ஓகேக்கா பாய்